தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க்கா ஆ சரியா இருக்குக்கா
சரிங்க தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே தோழி சாப்டிங்களா
சாப்டேக்கா நீங்க சாப்டீங்களா
நானு சாப்ட்டே தோழி என்ன சாப்பாடு
எங்க வீட்ல வந்து கத்திரிக்காக்கா உங்க வீட்ல என்ன சாப்பாடு
தோழி கால்ல வந்து எக் ரைஸ் செஞ்சிருந்தே தோழி முட்ட ரைஸ் செஞ்சிருந்தே பாப்பாவுக்கு யூ கே ஜி போறாங்க
ஆ சேரிங்க்கா
பாப்பாக்கு வந்து அந்த மாரி டிபன் செஞ்சு கொடுத்தே செஞ்சு குடுத்துட்டு நாங்களு அதுதா சாப்ட்டோ மதியத்துக்கு இன்னு சமக்கல சாப்பாட்ருக்கு வேற ஏதாது செஞ்சுதா சாப்ட்னு தோழி சொல்லுங்க தோழி ஏதா டாபிக் இருக்கா தோழி
அ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க்கா
ம் ஏ அமைதியாவே இருக்கீங்க
இப்போ இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன டடி
சொல்லு ஒரு ப பாப்பா தோழி வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு பாருங்க நல்லா காதுல வச்சி
ம் ஒழுங்காவே கேக்க மாட்டேங்குதுக்கா
கேக்குதா இப்ப
ஆ இப்ப கேக்குது
ம் சொல்லுங்க தோழி தோழி நீங்க டிராவல் பத்தி என்ன நெனைக்கிறீங்க டிராவல்னா எந்த மாரி
எனக்கு டிராவல்னா ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி
ஆ பைக்ல போறது பஸ்ல போறது ட்ரெயின்ல போறது எல்லாமே
சரிங்க தோழி
உங்களுக்கு எப்டிக்கா
எனக்கு ட்ராவல்னா ரொம்ப பிடிக்கு தோழி அதே மாரி கொடைக்கானல் நீலகிரி ஊட்டி இந்த மாரி குளிரான எடத்துக்கல்லா போகணுனு ரொம்ப ஆச அதே மாரி அந்த மாரி ஏடத்துக்கு போனாலு நல்லாருக்கு நா ஒரே ஒரு தடவ மட்டு ஊட்டிக் அவ்ளதா தோழி அதுக்கப்பற அதிகமா கோயிலுக்கு தா போவே
ஆ எனக்கு கோயிலுக்கு போறது ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி
அதுக்கப்பறோ எனக்கு ஆச இருக்கு கொடைக்கானல் போகணு அப்படின்லா
சரிங் தோழி
அதுக்கு திருந்திருந்தா அ இன்னு கொடைக்கானலு ஊட்டி இந்த மாரிலா நா போனதே இல்ல போகணுனு ஆச இருக்கு எங்க மாமா கூப்புடுவாரு ஆனா போக போகறதுக்கு தா வாய்ப்பு கெடைக்க மாட்டேங்குது
சரிங்க தோழி படிச்சிட்டுருக்கிறதுனாலயா காலேஜ் போறதுனாலயா சரிங்க தோழி உங்களுக்கான கனவு எந்த மாரி கனவு தோழி இருக்கு
எனக்கு வந்து நா படிச்சி முடிச்சிட்டு வேலைக்கு போகணு நா வேலக்கி போகணு வேலைக்கு போயிட்டு தா எல்லாமே கல்யாணம் பண்றதோ எது பண்ணாலுமே நா வேலைக்கு போன பெறகுதா ஆனா ஃபஸ்ட் ஒரு வேலைக்கு போகணு அந்த மாரி ஒரு தாட் தா எனக்கு
சரிங் தோழி சரிங்க தோழி இப்ப வரையுமே நீங்க வந்து ஒரு சின்ன பிள்ள மாரி விளையாண்டுகிட்டே இருப்பீங்களா இல்ல ஓரளவு மெச்சூரானா ஏஜ் மாதிரி நடந்துப்பிங்கலா உம்
நா வந்துட்டு வெளையாண்டுட்டு ஜாலியா இப்போ ஏதாச்சும் ஒண்ணுன்னா விடு பாத்துக்கலாம்
உம்
எங்க போயிட போது அப்டின்ற ஒரு தாட்டுல தா இருப்பேன் எப்பையுமே ஆனா அப்டிதான் இருப்ப ப்பேன் ஆனா படிச்சிருவேன்
சரிங்க தோழி
எதிலுமே படிப்பிலுமே எதிலுமே
சரிங்க தோழி இப்ப நீங்க என்னைக்காவது நெனைச்சிருக்கீங்களா நான்வெஜ்ஜை வந்து நம்மளே சமைச்சி சாப்பிடணும்னு நெனைச்சிருக்கீங்களா
அஹ அப்டிலாம் சமைச்சி சாப்டணும் அந்த மாரி எல்லாம் நினைச்சதே இல்ல அம்மாதா சமைச்சி தருவாங்க அம்மாதா அவுங்க சமச்சி தருவாங்க சாப்டுவே
அம்மா இல்லனு சொன்னா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க
ஊருக்கு போய்ட்டாங்க அப்டின்னா எனக்கு அக்காருக்காங்க தோழி
சரிங்க தோழி
அக்காருக்காங்க அக்கா சமைப்பாங்க அவுங்க இல்ல அப்டின்னா அப்றோ எனக்கு இன்ன வேல தெரியுமே
மாட்டீங்ளா
சம்சா
இல்ல அக்கா சமைப்பாங்க நீங்க சமைக்க மாட்டீங்க தான
அக்கால்லா சமைப்பாங்க நாளா சமைக்க சமைப்பேன் ஆனா எனக்கு என்ன செல்லுஃ போன்ல இப்ப சமைக்கிறது ஏதாது வந்து ச்சினா இல்ல எனக்கு செய்யினு எனக்கு மட்டு செய்யினு
உம்
அப்டினா நானே சமச்சுக்குவன் ஏன்னா எனக்கு மட்டுந்தான அது எப்டி இருந்தாலு நா சாப்டுருவேன்
சரிங்க தோழி
எல்லாருக்கும் நானா இப்டி எல்லாருக்கும்னா சமைக்க முடியாதுல்ல ஒருத்தர் அப்புறோ வந்து சாப்பிட்டுட்டு உப்பு அதிகமா இருக்கு அது அதிகமா இருக்கு இது அதிகமா இருக்குன்னு வாங்கன்னு சொல்லி இப்பல்லாம் எனக்கு மட்டும் எதாச்சும் வேணும்னு நா சமச்சுப்பே
சரிங்க தோழி
அதே மாரி சில்லி இப்ப கறி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எனக்கு மட்டும் சில்லி போடுறதுக்கு தனியா நா எடுத்து வச்சிக்குவேன் நானே அது சமச்சு நானே சாப்டுக்குவேன் அந்த மாரி
அப்டியா சரிங்க தோழி இப்ப நீங்க மேரேஜ் லைப் கழிச்சு நீங்க வந்து நீங்க சமைக்கிற மாரி தான இருக்கும்
ஆமாங்கா அதுக்குள்ள நா சமைக்க கத்துக்குணு
சரிங்க தோழி
அப்டின் ஒரு தாட்லா இருக்கு ஆனா அடுப்பு கிட்ட போனாலே வேர்வதான ஒழுவுது எப்டிடா அப்டின்ற மாரி இருக்கே
அப்டி நெனச்சா லைஃபே போயிடுல்ல
இது ஆனா உண்மதாங்க்கா
உம் நமக்கான ஒர்க்க கரெக்டா பண்ணியே ஆகணு
ஆ எப்டி அந்த யாரா யார் எப்டி இருந்தாலு சமச்சி ஆகணுனா சமைக்கணுனா சமச்சு ஆகணுனா
ஆமா நம்ம ஒன்னு பசங்க கெடையாது பசங்கன்னா ஓகே வேலைக்கு போவாங்க வருவாங்க சாப்டுவாங்க தூங்குவாங்க அப்டிருக்லாம் நம்ம ஒரு கேல் அ நம்ம ஒரு பொண்ணு அப்டின்னு இத வந்து நம்ம வீட்டு வேலயு செய்யணு படிக்கணு ஆ பிள்ளைங்கள பாத்துக்கனு அப்டின்றதே ஓடிடு செரியா அப்டின்னைல நானு இன்ஜினியரிங் படிச்சிருக்கே நா இன்ஜினியரிங் படிச்சி ஒரு ப்ரோஜனமு இல்ல அப்டின்னைல நாலா எ பிள்ளைங்கள பாத்துட்டு வீட்ல சமச்சிட்டு எங்க ஹஸ்பண்ட பாத்துட்டுதா இருக்கே என்லைஃப் அப்டிதா போயிட்டுருக்கு
பண்ணி இருக்கலாம்
என்னங் தோழி
நா வந்துட்டு நானு பி ஏ இன்ஜினியரிங் மாறி தா
ம்
சாப்ட்வேர்தா
ம்
ஆனா நா வந்துட்டு வேலைக் போகணு அப்டின்னு ஒரு தாட்டுதா வேலைக் போகணு வேலைக் போகணு
கண்டிப்பா தோழி எனக்குலா வேல கெடக்கில
ஆம்
சேரிங்ளா வேல கெடக்கில அதனாலதா வேலைக்கு போல ஆனா எனக்கு இப்ப வரைக்குமே வேலைக் போகணுன்ற தாட்ருக்கு
ஆம்
அப்டி வேலைக் போகலனாலு சின்ன சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டு வீட்ல இருந்து ஸேல்ட்ரி எடுத்துட்தா இருக்கே அப்டியே பேயிட்டு இருக்கு லைஃப் யாருகிட்டயு ஒருபா கை நீட்டி வாங்காம நம்ம லைஃப்ப கொண்டு போய்ட்டோம்னா ரொம்ப நல்லதுல
ஆமா அந்த மாரி யார்ட்டையு வாங்க கூடா
ஆமா ஒருத்தங்கிட்ட போய்ட்டு எனக்கு பத்து ரூபா குடுன்னு கேக்க கூடாது நம்ம பிள்ளைங்களு கேக் கூடாது அதுக்கான செட்டில்மெண்ட்ட வந்து நம்ம கரெக்டா பண்ணிக்கனு நம்ம ஹஸ்பண்ட மட்டு எதிர்பாக்க கூடாது அப்டியாம இருக்கு சொல்லு நம்ளாலே எல்லாமே முடியு நம்ம நெனச்சோ அப்டின்னா எல்லாமே முடியு
ஆமாக்கா
ம் நம்ம நெனைக்கறத நம்மதா கரெக்டா பயன்படுத்திக்கனு மித்தபடி வந்து ஒர்த்தங்க வந்து ஒ ஒன்ன சொல்லதா செய்வாங்க அத நம்ம கரெக்ட்டா பண்ணிக்கிட்டோன் வச்சுக்கோங்ளே வேற எதுவுமே இல்ல இப்ப வந்து நாலா சொல்ல போனா நா ஒரு தனி உமன் அப்டின்னைல ஆ ஒருத்தங் சொல்லுவாங்க அவளா சும்மா அவளா ஒண்ணுக்குமே லாயக்கில்ல அவளுக் ஒண்ணுமே தெரியாது இப்ப வரியுமே வந்து நா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஜாப் பண்ணிட்தா இருக்கே சேல்ரி எடுத்துட்தா இருக்கே ஆனா எங்க வீட்ட உட்டு வெளிய போனதில்ல ஆனா பாக்றவங்க என்ன சொல்லுவாங்ன்னா அவ சும்மாதா இருக்கா அவளுக்கு என்னா இருக்கு வீட்ல படுத்து தூங்கிட்டு ஆ வீட்டு வேலய பாத்துட்தா இருக்குற அப்டின்தா பேசுவாங்க
ம் தெரியாதவங்க எப்டி வேணா பேச்லாக்கா அத பத்தி என்ன கவல
ஆமா நமக்குதா தெரியு நம்ம வீட்ல எவ்ளோ வேல பாக்குறோ சும்மா இருக்றது கெடயாதுன்றது நமக்கு தா தெரியு செரி ஓகே பேசுற வாய் பேசிட்டே இருக்கட்டு நம்மளு ஒரு நாளு உயர்வோ அப்டின்ற மாரிதா நம்ம போறோ
ம்
அப்டின்னேலதா எல்லாமே நம்ம லைஃப நம்லே வந் தோ மாத்திக்கனு மொத விட இன்னொர்த்தங்க வந்து மாத்த முடியாது
மாத்தவு முடியாது நம்ம எப்டியோ அப்டிதா
அதே மாரி நம்ம இப்ப இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாப்பா யூ. கே ஜி போறாங்க ஏ ஹஸ்பண்ட் கிட்ட நா ஒருபா கூட கேக் கெடயாது சரிங்ளா அனா எனக்கு வந்த வருமானத்ல என்னங்கஸ்டர்
பஸ் ஃபீஸ்லா பே பண்ணிர்வீங்ளானு கேட்டே
ஃபீஸ் வந்து ஃபுல்லா பே பண்ண மாட்டே ஹஸ்பண்டு பாத்துக்குவாங்க நான் வந்து புக் பீஸ்கு ஆய்ரூபா கட்னே பாப்பாக்கு பேக் எட்த்து குடுத்தே லன்ச் பேக் எடுத்து குடுத்தே பாப்பாக்கு வா ஒங்கிட்ட பத்து ருபா எதிர்பாக்காம நம் பண்ணி குடுக்றது நம்கு இப்ப வந்து நா வந்து யாருகிட்டயு ஒரு ருபா கையே ஏந்தாம ஏ புள்ளைக்கு நானே வாங்கி குடுத்துர்க்கே அதுக்கு காரணோ கண்டிப்பா தோழி தொழில் டைம் நல்லா வாட்ச் பண்ணிகோங்க தோழி கேக்குதுங்ளா
ஆ செரிங்க்கா
ம் சரிங்க தோழி வேற ஏதா டாபிக் இருக்கா தோழி பேஸ்லாமா
வேற வந்து வேற ஏதாச்சுன்னா இப்போ இப்போ உங்களுக்கு வேல கெடச்சிருச்சு.
ம்
நீங்க லவ்மேரேஜ்ன்னு சொல்றீங்கள்ல வேல கெடச்சு போய்ட்டீங்க.
சரிங்க தோழி.
திரும்ப உங்களே வந்து லவ் கல்யாணோ பண்ணீப்பீங்களா?
கல்யாணமா புரியல.
ஓ லவ் மேரேஜ்ன்றீங்களா
ஆமா தோழி
இப்ப வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை கெடச்சிருச்சு
சரிங்க தோழி.
திரும்ப இவங்கதா வேணும்னு சொல்லி வந்து வெளியூர்க்கு வேலைக்கி போயிட்டீங்க இவங்கதா வேணும்னு சொல்லி வந்து கல்யாணோ பண்ணிப்பீங்களான்னு கேக்குறேன்
ம் பண்ணிக்குவேன் தோழி நம்ம வந்து ஒருத்தங்கள தான நெனக்க முடியும் மனசுல. அப்டின்னேல்ல நம்ம வேலைக்கு போனாலும் சரி நம்ம எந்த லைன்ல இருந்தாலு சரி எந்த லெவல்ல இருந்தாலு சரி ஒர்த்தங்கதா அத மட்டு நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி வச்சிகிட்டோம்னா கண்டிப்பா அவுங் கூடதா வாழ்வோ
அக்கா
சரிங்க தோழி நமக்கான நேரோ முடிந்து விட்டது தோழி
ம்
நன்றி தோழி
வுடு தோழி
ம்